ஹலோ
ஆ கேக்குதா ஹலோ
கேக்குதுங்களா சிஸ்டர்
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது நல்லாருக்கீங்ளா
உம் நல்லார்க்கேன் நீங்க நல்லார்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல மதியோ இனிமேல்தா
காலைல என்ன சாப்ட்டீங்க?
காலைல தோச சாப்ட்ட
தோச சைட் டிஷ் என்னது?
சைடிஷ் வந்து த பொட்டு கடல சட்னியு, கார சட்னியு
யநா கார சட்னிதா பண்ணே
உம் உம்
பிள்ளைங்கல்லா சாப்ட்டாங்ளா
ம் சாப்ட்டாச்சு இங்க எல்லாருமே சாப் தனு நீங்க என்ன சாப்ட்டீங்க?
நாந்தா தோச கார சட்னி மதியத்துக்கு இனிமேல்தா சமைக்கணு இன்னிக்கி லீவ் தான கொஞ்சோ லேட்டா பண்ணலான்ட்டு
ஓ அப்டியா
ம்
சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு எனக்கு
ம் எனக்கு நல்லா கேக்குது, உங்களுக்கு கேக்குதா இப்போ இப்ப
அ கேக்குது ஆனா சவுண்ட் வந்து ரொம்ப லோவா கேக்குது
ஓகே
ம் என்ன பண்லான்னு இருக்கீங்க லன்ச்
என்ன சிஸ்டர்?
லன்ச்சுக்கு என்ன பண்லான்ருக்கீங்க
சாம்பாரு முருங்கைக்கீர பொரியல் உருளக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி அப்லொ வர்த்திருவே நீங்க என்ன பண்ணலானு இருக்கிங்க லஞ்சுக்கு
லன்ச்சுக்கு நா எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவ காய்கறி மட்டு கட் பண்ணி குடுப்ப
ஓகே ஓகே
எங்க அம்மாதா சமைப்பாங்க இங்க எங் மம்மி புளிக்கொழம்பு வெக்கிறாங்க
நல்லது நல்லது ம்
ம்
வீக்கெண்ட் பிளான் என்ன சிஸ்டர் எங்கியு வெளில போறிங்ளா இல்ல வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா
வீட்லயே இருக்கிற மாரிதா வெளிய வெயிலு ம் வெளில போறக்கே இஷ் இடமே வர மாட்டேங்கிது
போயிட்டு வந்தாலு ஆயிரத்தெட்டு பிரச்சன வருது டீஹைட் ரேஷனு மயக்கோ லெஸ் ஹைட்ரேஷன் நெறையா எளநீர் மோருனு குடிங்க சிஸ்டர் தண்ணி நெறையா குடிங்க தலைக்கு எண்ணெ வெச்சு வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுங்க
ம்
ஹைட்ரேட்டடா வே இருங்க
ஆமா வெயிலுக்கு அப்டித்தானே இருந்தா கரெக்டா இருக்கூ நீங்க அடிக்கடி வெளிய போவீங்ளா
ம்ஹும் இல்ல சிஸ்டர் நா வீட்லதா அதிகமா இருப்பே
ம்
இந்த வெயில பாத்தா எங்க போறது சொல்லுங்க
ஆமாமா
வெளியில போயிட்டு வந்த ஒட் டனே டிஹைட்ரெட்டாகூ மை ஒரு மாரி வயிறு வலிக்கூ
லெமன்
ம்
லஞ்ச்க்கு வரைக்கூ பண்றதா டின்னர் வச்சிப்பீங்களா ஆ டின்னர்ருக்கு வேற
அது டிபென்ஸ் தா சிஸ்டர்
ம்
கதுனாபி தோச அந்த மாத்ரி எதுனா பண்ணுவே லை ஃபுட் அந்த மாத்ரி அது ரைஸே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரைஸே வச்சிருவே
ஓ ஓகே ஓகே. இல்ல ஆ டின்னருக்கு வந்து வீட்ல நியூவாதா செய்வாங்க சப்பாத்தி போடுவாங்க ஒரு ஒரு டைம். ஆ மிட் எப்பவ்மே மார்னிங் ஆப்டர்நூன் லன்ச்சுகு எப்பவ்மே நியூவா தா பண்ணுவாங்க.
நா மார்னிங்கே சமச்சுருவேன்னா எனக்கு ஆஃபீஸ் வர்க் இருக்குன்றதுனால நா என்னால மூணு வேளையு உக்காந்து கி செஞ்சு இது பண்ண முடியாது. கொஞ்சோ ஆஃபீஸ் வர்க் எனக்கு இருக்கூ ம் அதுனால அது டிஸ்டப்பாக கூடாதுன்னு மார்னிங்கே எல்லா வேலையூ ஆ.
ம் ம்ஹும்.
செடியெல்லா வளப்பீங்ளா காடனிங்லா
ஆ ஏனா இந்த ரெண்டு மூணு செடிதா இருக்
ம் அதா செடிலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளப்பீங்களா இல்ல அதா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா
எனக்கு வந்து நா இப்பதா வீட்டுல இருக்கே நா இப்பதா நா வளர்த்துட்டு இருக்கே
என்ன
செடி அந்த ஒரு பேர் தெரியாது அந்த அஞ்சு மணி பூண்ணு ஒன்னு இருக்கா அது மட்டு தெரியு
உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக் குது சிஸ்டர்
இப்போ இப்போ
இப்போ ஓகே நல்லா கேக்குது
உம் உம்
உம்
நீங்க நெறையா செடி வளக்குறீங்களா
அம்மா வீட்டுல இருந்தப்ப நெறைய வளத்தே இப்ப. பிளாட் சிஸ்டம் இருக்கன்றதுனால அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ வேற வீடு மாத்திட்டு போயி ட்டுவேனா செடி எல்லா வளர்ப்பே
ஓ ஓகே ஓகே. கேட் டாக் லா வளக்குறீங்களா
இல்ல சிஸ்டர் எனக்கு பெட்டு வளத்தா அது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மெயின்டென் பண்ண தெரியாது. சோ பெட்டு வளக்குறதுல பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல அவங்க வளத்தாங்கன்னா ஓகே பாப்ப
உம்
வண்டி எல்லா ஓட்ட தெரியுமா உங் குளுக்கு
உம் வண்டியல்லா போவே
வண்டி வச்சிருக்கீங்களா
உம் வச்சிருக்கே
சீப்பர் சிஸ்டர் சூப்பர்
உம் நீங்க போவீங்களா வண்டியில
நா காலேஜு ஒர்க் போயிட்டு இருந்தப்ப வண்டி ஓட்டிட்டு இருந்தே அதுக்கப் புறம் இப்ப வ ண்டி திருப்பி வாங்கணு சிஸ்டர் வண்டி வாங்குற பிளான்ல தா இருக்க என்ன வண்டி வாங்க
ஓ உம்
அதுவு எனக் இந்த ஒரு ஏழெட்டு வருஷ கேப்ல வண்டி ஓட்றது மறந்துருச்சு இனிமேல் தா ரீஸ்டார்ட் குடுத்து ட்ரைவிங் கிளாஸ் போயிட்டு சும்மா கத்து
உம் லைசன்ஸ் இருக்கா
லைசன்ஸா இருக்கு சிஸ்டர் ஆனா அது அட்ரஸ் அப்டேட் பண்ணனு அம்மா வீட் டு அட்ரஸ் இருக்கு ஹஸ்பண் வீட்டு அட்ரஸ் அப்டேட்
ஓ ஓகே ஓகே அது பன்னா ஒன் மந்த் கழிச்சுதா வருமா
அப்படிதா சிஸ்டர் சொல்றாங்க ஒன் மந்த் கழிச்சு வரு இல்ல டென் டு ஃபிப்டீன் டேஸ்ல வந்துரு இந்த எட்டல்லா போட்டு காட்ணுமா அதெல்லா பஃபெக்ட் டா ஆர் டி ஓ ஆஃபீ ஸ்ல அவுங்குளுக்கு பெஃபெக்டா தெரிஞ்சுதுனா மட்டுந்தா அது ஆத்தரைஸ் பண்ணுவாங்கல்லா
ஆமா ஆமா ஆமா என்கிட்ட லைசன்ஸ் கெடயாது நா இனிமேல் தா எடுக்கணு
ஏன்னா என்னோட எல்லா ஐடி ப்ரூஃபுமே அம்மா வீட்டு அட்ரஸ்ல ருக்கு எல்லா இப்ப ஹஸ்பண் வீட்டு அட்ரெஸ்கு மாத்தணு அது ஒரு பெரிய வேல சோ அதுதா அ யோஸ்ச்ட்டுருக்கே அது அப்டியே இது பண்றதுக்கு எப்டி ஆஃபர் மூணு நாலு மாசத்துகிட்ட இழுத்து அடிச்சிரு வாங்க கவர்ன்மெண்ட்டுன் போனாலே கொஞ்சோ இலுத்தடி ப்பங்க தானே சிஸ்
ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆகு
ம்
ம்
இந்த வேல இருக்கு ஒரு ஃபை
ம் டிராவலிங் எதோ பண்ணிருக்கீங்களா லாங் டிராவலிங்
அ
லாங் டிராவலிங் பண்ணியிருக்கீங்களா
எனக்கு டிராவலிங் ரொம்ப புடிக்கு பட்டு இப்ப பண்றதுக் உண்டான சூழ் இல்ல பையன இப்பதா ஸ்கூல்ல சேத்தருக்கோ ஆபீஸ் ஒர்க் வீட்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நெறையா இருக் இருக்கனால வீக்லி ஒன்ஸ்சு மந்திலி ஒன்ஸ்சு இந்த மாதிரி சும்மா போயிட்டு வரது தா அடிக் போறதுக்கு உண்டான கோவப்பட்டல்லா இருக்கீங்க
நா ஆ போவே ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி போயிட்டு வருவே
டிராவலிங்கே ஆக்சுவலா ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு
ம்ஹ் ஆமா ரேஃப்ரஷிங்கா ஜாலியா இருக்கு ரிலாக்ஸா இருக்கு நம்ம ஓனா போயிட்டு ஓனா போயிட்டு வந்தாலே அதே ஒரு நல்ல ஃப்ரீடமா கொடுத்தாங்கனா ரொம்ப ஜாலியா இருக்கு
அதெல்லாமே ஒரு விதமான தெரப்பிஸ் தானே சிஸ்டர் தனியா யாரு இல்லாமா டிராவல் பண்ணி போய்ட்டு நம்ம மனசுல ஆயிர இது ஓடு சில கிரியேட்டிவிட்டி திங்கிங்ஸ் வரு ஆ என்னோட பெர்சனல் எக்ஸ் பிரியன்ஸ் சொல்றே ஸ்ட்ரெஸ் கொஞ்ச ரிலீவ் ஆகு மனசு அமைதியா ஆகு இந்த மாதி இந்த மாதிரி ட்ராவெல்லிங் அதிகமா கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரிஃபெர் பண்ணுங்க இப்பதா ஸ்கோப் இருக்க மாட்டுது சொல்லுங்க
உம் உம் வீட்லதா இருக்கறனால எனக்கு நெறைய அப்டி இப்டின்னுலா சொல்ல மாட்டாங்க எனக்கு நெறைய ஃபீரிடம் குடுப்பாங்க வெளியே போயிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூடயு டிராவல் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க
நல்ல விஷய சிஸ்டர் சேஃபா போயிட்டு வந்துட்டா எந்த ப்ரச்சனையு இல்ல இப்ப எங்க சிஸ்டர் எங்க திரும்புனாலு நியூஸ் எல்லா பாத்தா பெத்தவங்களுக்கு பயமாதான இருக்கு பொம்பள புள்ளைங்கள வெள்ள விடுறதுக்கு நேத்து கூட பாருங்க கும்மிடி பூண்டில ஒரு பச்ச கொழந்தைய போய் இப்டி பண்ணிருக்கானுங்க இதெல்லா பாக்குறப்ப எங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலாக்கு அனுப்புறதுக்கு கூட பயமாதா இருக்கு
உம் ஆமா
சேஃப்டி இல்ல சுத்தமா எல்லா ஸ்கூல்ஸ்லையு செல்ஃப் டிஃபன்ஸ் வந்து மேண்டேட்டரினு சொல்லிடணு ஆனா செல்ஃப் டிஃபன்ஸ் மேண்டேட்டரினாலு அஞ்சு வயசு அப்புறோ தானா கொழந்தைங்களுக்கு வெவரமே தெரியு இங்கதா வயசு பத்தி சு வயசானவங்கலே இருந்து வய வயசு புள்ளைங்களேருந்து கொழந்தைங்க வரைக்கு விடாம இந்த அநியாயத் த பண்றாங்க அவெங்க
உம்
பனிஷ்மெண்ட்ல்லா இன்னு கொஞ்சோ கடுமையாச்சுன்னா இதெல்லா கம்மியாகு
ம்
என்னா ப்ரெண்ஸ் ல்ல போறீங்க எங்கனாலு லோன்லி பிளேசஸ்க்கு போகாதீங்க ஒரு அளவா ஜன நடமாட்டொ இருக்குற எடோ மொபிலிட்டி அதிகமா இருக் இருக்கு இந்த எடங்களுக்கு மட்டு போயிட்டு வாங்க
உம் உம் நாங்க சேஃபான ப்லேஸ்க்கு தா போவோ பிளான் பண்ணிட்டு
ஓ சூப்பர் சிஸ்டர் சேஃபா போய்க்ளா அப்பப்ப அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க இருக்கீங்கன்னு அப் ப்டேட் பண்ணிட்டே இருங்க அவங்க கொஞ்சோ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்கல்ல நீங்க சேஃபா இருக்கீங்க அப்டினு
நம்பிக்கையா இருக்கூ நம்ம பொண்ணு சேஃப் பாதாருக்க அவங்க எதுவு நெனைக்க மாட்டாங்க ம் உம்
அது ஓகே சிஸ்டர் அது நல்ல விஷயொ நானுமே ஆமா அம் ஆஃபீஸ் அவுட்டிங்ஸ்ல்லா போயிருக்க ஒரு டைம் எங்க ஆஃபீஸ்ல இங்க தலகோனா ஃபால்ஸ் கூட்டிட்டு போய் போனாங்க அப்பவே எங்கம்மா கொஞ்சொ பயப்புடுவாங்க ஐயோ தனியா போறியே இல்லமா ஆஃபீஸ் கூட வருவாங்க ஃப்ரண்ட்ஸல்லா இருப்பாங்கன்ட்டு ஒன் ஹார் ஒன்ஸ் நா கால் பண்ணி இல்ல மெசேஜ் பண்ணி சொல்லுவே இப்பதா சாப்ட்டே இப்பதா தூங் இன்னு டென் மினிட்ஸ் அவங்ககிட்ட பேசுவே பேசிட்டு அம்மா கொஞ்ச நேரொ இப்ப நா விளையாட போறே ஃப்ரண்ட்ஸ்ஸெல்லா வந்திருக்காங்க கொஞ்சொதா வீ வெண்ட் எல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்டுது பண்ணா ஆமா திருப்பி ஒன் ஹார் ஒன்ஸ் அவங்களுக்கு நா கால் பண்ணுவல இல்லனா அவங்க பதறிருவாங்க
ஆமா எல்லார் வீட்லயு இப்படி தானே நீங்க எத்தன நாள் போய் தா ஸ்டே பண்ணீங்களா
அது என்ன ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கிட்ட போயிருந்த ஆஃபீஸ் அவுட்டிங்ன்றதுனால தால அது அவ்வளோ நாள் என்ன அலோவ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இது டூருக்கெல்லா அனு அனுப்ப மாட்டாங்க என்னைய ஸ்கூலு காலேஜ்லா படிக்கிறப்போ அம்மா ரொம்ப பயப்படுவாங்க
ம் ம் செரி ச
அதுக்கு தா சிஸ்டர் அதா எங்க போனாலு சேஃபா இருங்க நல்ல ஃப்ரண்ட்ஸ் கூட நல்லவங்கக்கு கூட பழகுங்க நல்லா சாப்பிடுங்க
ஆங் கோலப்போடுவீங்களா நல்லா
கோலமா ஓரளவு தெரியு ரங்கோலி எல்லா ந றைய இன்ரெஸ்ட்டா போட்டுருந்தே காலேஜ் டேஸ்ட்ல இப்ப ஆஹ அந்த அளவு இன்ரஸ்ட் இல்ல நா மெஹந்தி நல்லா போடுவே மெஹந்தி கோன் நல்லா போடுவே பிரைஸ்லா வாங்கியிருக்கே
ஓகே கிளாஸ் கிளாஸஸ் அ கிளாஸஸ் அட்டன் ப அட்டன் பண்ணீங்களா
கிளாஸஸ்லா இல்ல சிஸ்டர் என்னோட ஓன் டிசைன்ஸ் தா
ஓ ஓகே ஓன் டிசைன்ஸ் ஓகே ஓகே ம் சேர் ச்
சந்தானம் சொல்ற மாரி படிப்ப தவிர எல்லா
ஆஹ் கரெக்ட் ஆ ஆமா எனக்கு எனக்குமே அதா
நல்லா கோலம் போடுறது லெமன் அண் த ஸ்பூன் ரன்னிங் ரேஸஸ் ஸ்போர்ட்ஸ்ல நா கொஞ்சோ இது பறவல்லா ரொம்ப கத்துது ஆஹ் வ நா வந்து வாலிபால் த்ரோ பால் பிளேயரா இரு த பேட்மிட்டன் நா உம் பேட்மிட்டன் கத்துக்கிட்டே கொஞ்சோ நாளு பட் ஆனா கிளாஸ்க்கு போய் கத்துக்கிட்டே. ஆனா அதுக்கப்புறோ போகல அ மீன்னு இதுக்கு போல சாம்பியன்ஷிப்கு போகல
ஓகே உம் உம் உம் அதனா க ஜாலியா அக்ட்டிவா போன நல்லா இ ருக்கு
ஆமா திருப்பி இப்ப நான் ஐ டி ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தே கொஞ்ச நாலு அப்புற பிரேக் எடுத்துட்டு இப்ப திருப்பி டீச்சிங்ல போயிடலான்னு பாக்குறே
ஓகே ஓகே ஃபைன்
ணலானு ஒரு ஐடியா இருக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்கனு உம் இப்ப எம் பையன ஸ்கூல்ல சேத்துட்டேன்னா அவன் ஸ்கூல்லே அவ போற ஸ்கூல்லே ஒரு டீச்சிங்ஜாப் பாத்துட்டு போயிடாலா அப்டின்ட்டு
ஓகே உம் உம்